ஆ சொல்
சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ங்க ஒன்ட்ட பேசிட்டு இருந்தேங்க
ம் சாப்ட்டீங்ளா
உம் சாப்ட்டேங்க நீங்க
நா சாப்ட்டேங்க சாப்ட்டேங்க
உம் அப்புறோ என்னங்க பண்றீங்க
இப்ப நா வந்து சும்மாதாங்க உக்காந்துட்டு இருக்கே என்ன பண்ணேன்னா காலைல வந்து எந்திரிச்சேங்க எந்துருச்சா வந்து எனக்கு செம்மட்டயடு நா இந்த மாரி ஊருக்கு போய்ட்டு வந்தேங்க வண்டிலே ரொம்ப தூரோ போய்ட்டு வந்தேங்க எப்டினா வந்து எங்க அம்மா கூப்ட்டாங்க வாடா அப்டின்னு கூப்ட்டாங்க சேரி நம்ம போவோ அப்டின்ட்டு போனே போய்ட்டு அப்புறோ வந்து அங்க போய் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்தே அப்புறோ வந்து கொஞ்சோ வேலல்லா செஞ்சேங்க செஞ்சுட்டு காலையில வந்தே காலையில வந்து ஒரு நைட்டு ஒரு பத்து மணிக்கு கிளம்புனேங்க காலையில ஒரு ஆறு மணிக்கு தா வந்தே கொஞ்சோ லேடாய்டுச்சு வண்டி வேற கொஞ்சோ பிரச்சனையா இருந்ச்சு வந்து அங்க உக்காந்து கிடந்தேங்க உக்காந்து அதுக்கப்புறோ வந்து தூக்கோ வர ஆரம்பிச்சிருங்க செம்ம டையிடுங்க எனக்கு ரொம்ப ஆ இது ரொம்ப டைர்டாயிடுச்சு அதனால என்ன பண்ணேனா கொஞ்ச நேரோ தூங்களானு பாத்து தூங்குனே தூங்குனா மணி ரெண்டாயிருச்சு எந்திரிக்க எந்திரிக்க ரெண்டாயிருச்சு அதுக்கப்புறோ எந்திரிச்சு சீக்ரோ சாப்ட்டு அதுக்கப்புறோ இப்பதாங்க சும்மாதாங்க உக்காந்துருக்கே
சூப்பருங்க சம்ம ஜாலியா இருந்துருக்கீங்க அப்ப இன்னைக்கு
ஜாலியாங்க இன்னைக்கு வரே ஏன்னா வந்து வேலைக்கு வேர போலங்க நா இன்னைக்கு லீவ் வேர போட்டேங்க
ஏங்க
அதாங்க டயர்டா இருந்துச்சுனு லீவ் போட்டேங்க
சரிதாங்க அது ரெஸ்ட் எடுத்துங்கங்க சேரி உடம்ப பாருங்க அதுக்கப்புறமா வேலைக்கு போயிக்குலாங்க உடம்பு போச்சுன்னா ஒண்ணு பண்ண முடியாதுங்க
சரிங்க சரிங்க புரியுது உடம்பு தா முக்கியம் ஃபஸ்ட்டு எல்லாமே நீங்க சொல்றதுல்லா கரெக்டு தா
ஆஹ் அதாங்க நிறைய பேர் இந்த மாடிக்கு உடம்ப பாக்காம கடைசியில கஷ்டப்பட்டுருவாங்க கடைசில ஒரு வயசான பிறவு நீ இப்பயே பாத்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க
சரிங்க சரிங்க அப்புறோ வந்து உங்க வாழ்க்கல்லா எப்டி போய்ட்டுருக்கு
இப்ப நல்லாதாங்க போகுது ஹ சமோசால்லா சாப்ட்டேங்க இன்னைக்கு அ செம்மையா இருந்துச்சுங்க ஒரு கடையில து வேற உங்களையு கூட்டிட்டு போனுங்க
ஆஹ் சரிங்க சரிங்க இன்னைக்கு உங்களுக்கு கிரிக்கெட்ல்லா விளையாட தெறீயுங்ளா
கிரிக்கெட்லா அவ்ளோ தெரியாதுங்க ஒரு சும்மா மேலப்ல விளையாடுவேங்க
மேலாப்புலா தா விளாடுவீங்ளா ஹலோ
ஆஹ் சொல்லுங்க
சேரிங்க அப்பறொ வந்து அப்பறோ எங்க இந்த மாரி ஊருக்கெல்லா போவீங்களா அப்பப்ப
எப்பயாவதுங்கதா போவே நா சும்மா எப்பயுமே இங்க தாங்க இருப்பே ஆ ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா அந்த மானி தாங்க போவே எனக்கு அது போறது போனா அங்க போர் அடிக்குங்க
அ அப்படிங்களா சரிங்க சரிங்க அப்பறோ வந்து இந்த மாரி வண்டில்லா கொஞ்சோ மெதுவா ஓட்டுங்க வேகமா ஓட்டாதீங்க
ம்
அப்பன்னா என்ன கார் ஆலோ
எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாதுங்க இப்பதாங்க கத்துக்கிட்ருக்கே
ஆ ஒங்களுக்கு
ஓட்றதுக்கா ஆமங்க
இருக்குங்களா
இப்ப தாங்க கத்துக்கிட்ருக்கே
சேரிங்க சேரிங்க அப்பறோ வந்து ஒங்க கல்லூரிலேல்லா எப்டி போயிட்ருக்கு கல்லூரில என்னா பண்ணிகிட்டிருக்கீங்க
இப்ப க கல்லூரி தொறக்கவே இல்லங்க தொறந்தாதாங்க போக முடியு
தொறந்தாதா போக முடியுமா ஏ என்ன பழக் ஏ தொறக்கல லீவுட்டாங்களா அட்மிஷனேதா போட்ருக்கீங்களா பரவால்ல பரவால்ல அப்பறோ வந்து என்னங்க இந்த சமைக்கிறதல்லா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நா வந்து சமைச்சு சமைச்சு சாப்ட்ருக்கே தெனமு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க
அதுக்கு நீங்க மொத்தமா சமச்சுவச்ட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா அப்டியே சாட்டுக்குவங்க ஓ வ அப்பப்ப சமைக்கிறதுக்கு
அப்டில்லா நல்லாருக்காதுங்க எனக்கு டேஸ்டு முக்கியங்க அந்த மாரி ஹெல்தியு முக்கியங்க
ம் டைமு பாத்தீங்கன்னா அப்டி இதாங்க பண்ண முடியு வேற வழி இல்லங்க
டைமு முக்கியங்க ஒடம்பு முக்கியங்க இது ரெண்டுமே வந்து நம்ம எப்டியாவது சரி பண்டம்னா நம்ம வாழ்க்கேல ஜெய்ச்சுருவோங்க
நா சொன்னதே கடசீல எனக்கு சொல்றீங்களாங்க
செரிங்க அப்பறோ வந்து இந்த இந்த மாரி கடைக்கெல்லா போவீங்களா அப்பப்ப சாப்ட
இல்லங்க கடைக்கு ஒரு வாரோ வெளில சாப்ட மாட்டேங்க சின்ன வயசுல இருந்தே கடேல சாப்பற்றது புடிக்காதுங்க
ஏங்க இப்டி எனக்கல்லா வந்து சாப்ட புடிக்குங்க ஆனா நல்ல கட யா இந்த மாரி வந்து நல்லா டேஸ்ட்டான கடையா போனாதாங்க எனக்கல்லா புடிக்கு அதுவு இந்த சிக்கனு அதல்லா ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க ஆனா வந்து ஹெல்த்தியா இல்லன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஹெல் தியா இருக்குற கடைக்கு போய் பாத்து சாப்பண்ணு அப்பதா வந்து ஒடம்புல்லா நல்லா சூப்பரா இருக்கு
ம் கறிதான்ங்க ஓ எப்டி நெறைய எடத்துல எதோ ஒரு கெமிக்கல்லா போட் றுவாங்கங்க கடேல அதல்லா நம்ம பாத்தாங்க சாப்பண்ணு
ஆமாங்க கெமிக்கல் போடாத கடையா நீங்க போண்ணுங்க கொஞ்சம் விலை அதிகமா குடுத்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாத கடைக்கு போயோ சாப்புட்லா அது வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லதா
செரிதாங்க என்னயா வெள்ல எப்படியு வெள்ல சாப்பிட்றது நல்லது கெடையாது இங்க மேக்ஸிமோ நீங்க வீட்லயே சாப்புடுங்க
செரிங்க செரிங்க நீங்க சொல்றது கரெக்ட் தா இனி வீட்லேயே சாப்புட்ற மாரி நா பாக்குறே
ம் சூப்பருங்க
நா செரிங்க அப்றோ வந்து உங்களுக்கு நீச்சல் தெரியுங்ளா
நீச்சல்லா தெரியாதுங்க
ஏ அவுங் ஏ சின்ன வயசுல உங்களுக்கு நீச்சல் கத்து தர்லையா உங்க வீட்ல
யாரு கத்து தர்லங்க நான் நானா தாங்க எல்லாமே கத்துக்கிட்டே
ம் உங்களுக்கு வீட்டு கட்டணும்னு எதாது ஆச இருக்கா
என்னங்க வீடு கட்றதுங்ளா
ஆமா
அது எல்லாத்துக்கு இருக்கதாங்க செய்யு
இல்ல எந்த மாரி வீடு உங்களுக்கு கட்டணும்னு உங்களுக்கு ஆச
எந்த மாரினா எப்டி கேட்குறீங்க நீங்க
எப்டி பெரிய வீடா கட்டணும்னு ஆசையா இல்ல இது மாதி பெரிய பெரிய பெரிய பங்களா அந்த மாரி கட்ட கட்னோ உங்களுக்கு ஆசையா இல்ல இந்த பீச்சுக்கு பக்கத்துல இந்த இந்த மாரி தண்ணி பக்கத்துல அந்த மாரி ஆறு பக்கத்துல அந்த மாரில்லா கட்டு இந்த மாரி வியூ எல்லா நல்லா இருக்கணு நல்லா இயற்கையா இருக்கணு அந்த மாரி உங்களுக்கு ஏதாது ஆச இருக்குங்ளா
எனக்கு இந்த மாணிக்கு ஒரு காட்டுக்குள்ள கட்டுறமாணிக்கு ஆசங்க ஃபுல்லா மரோ செ செடி ஆ அந்த மாணிக்கு நெறைய எடுக்குற மாணிக்கு கெட்டணுங்க அதாங்க எங்க நேச் நேச்சர் ஓட நேச்சரா இருக்குணோங்க
ஆ செரிங்க செரிங்க வேட்டையா வேட்டையாடுவீங்ளாங்க நீங்க போயி காட்டுக்குள்ள
அ ஹண்டலா பண்ண மாட்டேங்க நா நா ஒ அந்த ஆ ஆனா மிருகங்களுக்கு கொஞ்சோ உதவியா இருக்குற மாணிக்கு தாங்க பண்ணுவே
அப்டிங்ளா செரி உங்களுக்கு மீன்லா வாங் சமைக்க தெரியுங்ளா
ம் தெரியாதுங்க மீன் சமைக்கலா மீன் வளக்கதாங்க தெரியு
காட்டுக்குள்ள போய் சிக்கன் சமைச்சா செம்ம டேஸ்டா இருக்குங்க சாப்டா நல்லா சண்டே வெக்கிறது வாசன எல்லா சூப்பரா இருக்குங்க
அது கரெக்ட் தாங்க ஆனா நீங்க காட்டுக்குள்ளலா சமைச்சீங்கன்னா கொஞ் டேஞ்சராவு இருக்குங்க மத்த மிரு மிருகோ அந்த கரடி அதெல்லா வர ஆரம்பிச்சிருங்க மோ மோப் சக்திக்கு அதெல்லா பாத்தாங்க சாப்புட்ணு காட்டுக்குள்ள இங்க
நீங்கதா சொன்னீங்க காட்டுக்குள்ளோ
அப்றமா நா
காட்டுக்குள்ளன்னா நம்ம வேலி அந்த மாணிக் போட்டுக்கலாங்க அதனால வீடு சுத்தி இந்த மாணிக் கட்னா பிரச்சன இருக்காதுங்க
அதுக்கு காட்டு குள்ள போய் வேலி போட்டு கட்றக் இங்கேயே நல்ல எடோபாத்து கட்டு இங்கேயே கட்டிக்லாமே எதுக்கு கஷ்டப்பட்டு போனு
அங்க வால்ற மாணிக்கு வருமாங்க எனக்கு ஏனா பீஸ்ஃபுல்லா ஏன்னா ஃபுல்லா சிட்டில வந்து ஒரே சத்தக்கடாவு போலிஷனாவு இருக்குங்க நானா காட்டுல வாழ்ந்தன்னா ஒரு ஆ நேச்சரோட நேச்சரா செமையா வாழ்லாங்க
ஆனா நீங்க தா சிக்கன் சமைக்கவே பயப்படுறீங்களே
அது தனியா போய் பண்ணாதாங்க வீட்டுக்குள்ள வெச்சானே உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ம் ஆமாங்க
சேரி இந்த டவருக்குல்லா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு போனுக்கு டவரே கெடைக்காது அப்போலா என்ன பண்ணுவீங்க
அங்க ஒரு டவர் வாங்கி வேண்டியதாங்க அது இன்னங்க அது கவர்மெண்ட்ட பேசி வாங்கணுங்க இல்லாட்டி நம்மளே ஒர் காஸ் கொடுத்து வெக்கணுங்க
அவ்ளோ காஸ்க்கு நீங்க எங்க போவீங்க
நம்ம சம்பாரிக்கணுங்க அது எனக் காட்டுக்குள்ள வீடு கட்றதுனா சும்மாவாங்க அங்க இடங் கெடைக் கிறதே ரொம்ப அதிகங்க
அப்டிங்கலா சேரிங்க சேரிங்க இப்ப நீங்க வந்து வ வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆளா வருவீங்க அது எனக்கே தெரியு
நன்றிங்க
ம் அப்றோ வந்து இந்த மாரி ஊருக்கெல்லா போம் போது பாத்து போங்க
உங்களுக்கு என்னங்க ஆசை வீடு கட்றதுல
எனக்கு வீடு கட்டனுனா பெரிய வீடு கட்டனுங்க அது எங்க இருக்கனுனா அ இந்த சைடு ரைட் சைடு பாத்தா இந்த மாரி பெரிய காடு இருக்கணு லெஃப்ட் சைடு பாத்தா ஒரு எ ஐலான்டு இப்பிடி ஒரு ஐலாண்டுகுள்ள கட்டனுங்க ஐலாண்ட்ல எப்டி இருக்குன்னா காடு ஆர்க்கு ஐலாண்டு அந்த ஐய்லேன்ட தா அப்டியே ஒரு காட்டுல இருந்து வெளியே வந்தோனா எனக்கு வந்து சுத்தி அப்டியே தண்ணியா இருக்கணுங்க தென்ன மரோ இருக்கணு இந்த வந்து இந்த மாரி கார்ட்டூன்ல இருக்கு பாத்தீங்கலா டக்குன்னு ஒன்னு தண்ணி எடுத்து கொடுத்துட்டா லெமன் ஜூஸ் அந்த மாரி இருக்கு அந்த மாரி இருக்கு அந்த கடல் தண்ணில தா லெமன் ஜூஸ் மாரி இருக்கனு கல்லு எடுத்து சாப்டா லட்டா இருக்கணு மரத்துலலா லட்டு காய்க்கனு
இது எப்புடின்னா உங்களுக்கு எப்புடிங்க டவர் கிடைக்கு உங்களுக்கு மட்டு எனக் கெடக்காதுன் சொன்னீங்கல்ல
எனக்கு டவரு எனக்கு வாழ்க்கைல எனக்கு இந்த மொபைல் போனு அதெல்லா தேவயே இல்லைங்க எனக் வந்து இந்த மாதிரி நிம்மதியான வாழ்க்கை அப்டி இருந்தாலே போதுங்க
இமெர்ஜென்சினா என்னங்க பண்ணுவீங்க
எனக்கு எமர்ஜென்சியே கெடயாதுங்க அது என்னால தா எல்லாத்துக்கு எமர்ஜென்சி
ஏங்க இப்பிடி சொல்றீங்க
ஆமாங்க பஸ்ட்டே எனக்கு வந்து இன்னாங்க ஆஸ் நா வந்து மரத்துல வந்து லட்டு காய்க வெக்கணுங்க லட்டு மரோ ஒன்னு வெக்கணு ஓ அப் அப்பே இந்த மாரி எப்பமே ஹெல்த்தியா எல்லாமே அங்க நா வந்து செஞ்சு எடுத்து சாப்பட்ணுங்க இதெல்லா எனக்கு ஒரு ஆசைங்க நா வந்து கண்டிப்பா இதெல்லா பண்ணுவேங்க அது இல்லாத எனக்கு இந்த ரொம்ப நாள் ஆசைங்க ரொம்ப ஜாலியா இருக்குங்க இருங்க எங்க அம்மா கூப்புட்றாங்க அதோ ஒரே நிம்ஷோ வந்துட்ற
ம் சேரிங்க